ஹாய் சொல்லுங்க
அ எப்டி இருக்கீங்க
நல்லாருக் போனீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லாருக்கோ
அ ம் இன்னைக் என்ன டாப் பிக் பத்தி பேச்லா
வந்து இன்னைக்கு பத்தி பேச்லா
சரி ஓகே அ நீங்க என்ன இன்னைக்கு சமைச்சீங்க உங்க ஃபுட்டு
இன்னைக்கு நாங்க வந்து கொண்டக்கல்ல ச கொண்டக்கல்ல சால்னா சா சால் கொண்டக்கல்ல கொலம்பு வெச்சோ
அ நாங்க வந்து இன்னைக்கு வந்து அ கார கொலம்பு வச்சோ
அ இன்னிக்கு நல்ல வேல நம்ம ஹெல்த்தியாதா சாப்ட்டுருக்கோ
ஆமா இன்னைக்கு வந்து ஹெல்தியானது தா எ பொண்ணுக்கு வந்துட்டு நா காரக்கொலம்பு வச்சு அரக்கீர பொரியல் வச்சு குடுத்தே ஏனா நம்ம கீரயே சாப்ட்றது இல்ல ஹெல்தியான ஃபுட்டு சேரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குடுத்தே ஒரு ஹெல்தி இன்னைக்கு ஒரு திப் தி இருந்துச்சு நம்ம ஹெல்தியான ஃபுட் சாப் ட்டோ அப்டிங்கிற்துல
அ ஆம்மா
வேற என்ன நீங்க ஹெல்தியா பண்ணீங்க இன்னிக்கி
நாங்க இன்னிக்கு வந்து பீட்ரூட் பீட்ரூட் பொரியல் பண்ணோ
அப்புடியா செரி
அ
அதுவு எ கொண்ட இல்ல கொண்டைக்கல்ல கொழம்பு வெச்சோ
ம்
இன்னிக்கி வந்து ஹெல்தியா சாப்ட்டுருக்கோ இந்த மாரி நா பசங்களுக்கு செரி நமக்கு செரி இருக்க இருக்க வந்து நம்ம இப்போ ஒரு ஃபேமிலின்னு வந் ஃபேமிலி குள்ள இருக்கறனால நம்ம வந்து ஹெல்த்தியா தா சாப்டகணு ஏன்னா பசங்கள பாக்கணு ஹஸ்பண பாக்கணு வீட்ல உள்ளவங்ள பாக்கணு சோ அதனால நம்ம ஹெல்தியா சாப்ட்டு நம்ம ஹெல்தியா
டெய்லி ஒரு எக்கு சாப்ட்டா கூட நம்மளுக் ஹெல்தி தா டெய்லி நம்ம வந்து ஒரு எக்க வந்து பாயில் பண்ணி நம்ம வந்து சாப்பிடணு ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுல இல்ல ஹெல்தியானது இல்ல அப்படின்னா எக்க வாங்கி நம்ம பாயில் பண்ணி நம்ம சாப்பிட்டா அது இதுவே நம்மளுக்கு புரோட்டீன் அன்னைக்கான புரோட்டீன் நம்மளுக்கு கெடைச்சிரு
ஆ
சுண்டல் சுண்டல் வேக வச்சு சாப்பிடலா சாய்ந்தரோ ஸ்நாக்ஸுக்கு நம்ம வந்து ஜங்க் ஃபுட் லம் குடுக்காம இந்த மாரி சுண்டல் ஊற வச்சு குடுக்கறது இந்த மாரி எக்குல வந்து சாலட் மாரி பண்ணி குடுக்கறது இந்த மாரி நம்ம வந்து து ஹெல்தியா பண்ணாலே டி டேஸ்ட்டியா இப்ப வந்து எல்லாமே ஆன்லைன்ல பார்த்தா எப்படி செய்யறதுன்னு வருது அதை பாத்து நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம பிள்ளைங்களு சாப்பிடுவோ நம்மளும் சாப்பிடுவோ ஹெல்திக்கு ஹெல்தியாவு ஆயிடுச்சு
ஆமா இப்ப நம்ம ஆரோக்கியமா இருந்தாத நம்ம பசங்க நம்ம வீட்டுல நம்ம ஹஸ்பண்ட எல்லாத்தையு பாக்க முடியு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆரோக்கிய முக்கியோ நம்மளோட ஹெல்த் எல்லாமே நமக்கு முக்கியோ என்ன நம்ம என்ன சாப்பிடுறோமோ பசங்க கண்டிப்பா அத வந்து சாப்பிட வந்து வைக்கணு நம்ம நம்ம என்ன சாப்ப அப்புறோ ஹெல்தியா அட அவங்களுக்கு இன்டெரெஸ்ட் வர வெக்கணு அதுல இத சாப்பிட்டா உங்க அத பத்தி நம்ம சொல் சொன்ன உங்ககிட்ட இத சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது து நீங்க சாப்பிடுங்க
உம் இப்ப நம்ம வந்து ஆ சோ இது அது என்ன கருப்பு கொண்டக்கலை சாப்பிட்டா முடிக்கு நல்லது எக்கு சாப்பிட்டா நம்ம எலும்புக்கு க்கு நல்லது கேரட் சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கு நல்லது அ வெண்டைக்கா சாப் மூளைக்கு நல்லது இந்த மாரி நம்ம ஒண்ணு ஒண்ணு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி ஆ இந்த மாரி நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தா அந்த பிள்ளைங்களும் நல்ல என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அது புரியு அதுங்களுக்கு ஆமா அப்ப நம்மளும் ஹெல்தியா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க
உம் சோ அதனால நம்ம என்ன பண்ணணு கண்டிப்பா வந்து நல்ல ஃபுட்ட சாப்பிடுறது குடுக்கணு இப்ப கைலல்ல பழைய புள்ளைங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு அழகா இருக்கா அததா விரும்புதுங்க இப்ப கடையில ஜங்க் ஃபுட் அழக அழகா இருக்கு டேஸ்ட் வைஸ் அதா டேஸ்ட் வைஸு நல்லா இருக்கா சோ அத அதனாலதா பசங்க அத அத விரும்பி போதுக அப்ப நம்ம என்ன செய்யணு அந்த மாரி செஞ்சு கொடுக்கா நம்மளுக்கு கொஞ்சு ட்ரை பண்ணி பாக்கணு பழையணு என்ன நல்லா வருதோ இல்லையோ ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாப்போ
ஆ
டு நம்ம நல்ல
நானுமே இன்னைக்கு வந்து என்ன யோசிக்கிறேன்னா டெய்லி வந்து ஈவினிங் ஆனா பசி எடுக்குது நம்ம என்ன சுண்டல் ஊற வைக்க கணு ஊற வச்சு அந்த ரெசிபி பாத்தா அத நம்ம செஞ்சு கொடுக்கணு பிள்ளைங்களுக்கு ஏன்னா சுண்டல் வந்து பயர் வகைகள்ல வந்து ரொம்ப சத்து இருக்கு நம்ம வந்து டெய்லி வந்து பயர் வகைகள் ஏதாவது ஒரு பயர் வகைகள் எடுத்து சுண்டல் வந்து மாங் மாங்கா கேரட் ட்டு இந்த மாதிரி லெமனு இதெல்லாம் போட்டு செஞ்சா அவ்வளோ சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கே நம்மளுக் டெம்ட் ஆகுது இந்த ஆன்லைன்ல நம்ம வீடியோ
அந்த மாரிதா பசங்களுக்கு அது மாரி கலர் ஃபுல் ஃபுல்லா ஃபுட்டு கேக்குது அது மாரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அது விரும்பி சாப்புடுதுக இப்போ ஒரு நாள் நம்ம செஞ்சி கொடுத்துட் டோனா நெக்ஸ்ட் எனக்கு அது மாரி பண்ணித்தாங்க அங்க போது நம்ம என்ன பண்ணனும் அதே ஃபுட் செஞ்சு குடுக்க கூடாது
ஆஹ் வே அடுத்த அதுலயே டிஃப்ரெண்டா ஆ ஆமா இப்ப வந்து சுண்டல் வேக வெச்சு அதுல கட்லெட் கட்லெட் செய்றாங்க கட்லெட் ஃபஸ்ட் ஒரு நாள் அந்த பயர் வெச்சு சுண்டல் செஞ்சுட்டாங்கனா அதுலயே வந்து இ வெள்ள கொண்ட கடலைய வெச்சு நேத் நம்ம கொழம்பு வெச்சோம்ல அதே நம்ம நம்ம வந்து கொஞ்சோ எடுத்து வெச்சுறனு ஸ்நேக் த்த எடுத்து வெச் வெச்சுட்டு சாயந்திரோ போல என்ன செய்யனு அதுல கட்லட் பண்ணி குடுத்துட்றாக அது வந்து டேஸ்ட்டா இருக்குது பிள்ளைக சாப்புட்றது டிஃப்ரெண்டா இருக்குது
அது மாரி காலைல இப்ப ஃபோன்ல சொல்றாங்கள காலைல ஒரு ஃபுட்டு ஏதோ ஃபுட் ஃபுட் ப்ரீபேர் பண்ணி குடுங்க ஒரு முட்ட கொஞ்சோ பயர் வகைகள் கொஞ்சோ ஃப்ரூட்சு இந்த நட்ஸ் இந்த மாரி ஒரு தட் பிளேட்ல வெச்சி குடுத்துருங்க அந்த பசங்க சாப் சாப்பிட வெய்ங்க ஆனா இப்போ உள்ள பசங்க அப்டி சாப்பிட மாட்டேங்குதுங்க அவுங்க அவுங்களுக்கா எப்ப தோணு
அவுங்களுக்கு அ அவுங்களுக்கு வந்து நம்ம கிரியேட்டிவா பண்ணும் போது அது வந்து இது இப்டி இருக்கோ அப்டி இருக்கோ நம்ம சொல்லி நம்ம புரிய வெச்சு இதுகளுக்கு வந்து அ கிரியேட்டிவா நம்ம கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்டியே தட்டுல பாக்குபோது அதுகளுக்கு இது சாப்ப நல்லா தோணனும் அந்த மாரி நம்மல வந்து செய்ய சொல்லுதுங்க செய்ய சொல்லி அத சாப் அப்றோந்தா அத சாப்டறேன்னு சொல்லுதுக
ம் அது மாரி நம்ம செஞ்சுக் குடுத்தா இப்போ வந்து புள்ளைங் ஸ்ட்ரெந்தா இருக்குங்க புடிக்குங்க ப்ஃயூச்சர்லயோ இல்ல இப்டி வ வர்ற வ ஏதாவது ஒரு வருடம்ஸ் தெர்லேனா அதுல உள்ள ஸ்ட்ரென்த் அதுக்கு போயிட்டு அத வந்து முறையடிச்சிருது வராம நமக்கு தடுக்குது இப்போ ஜொரத் லே நம்ம இருந்தா நம்ம பிள்ளைளுக்கு நம்ம செல பசங் செல வீட் செல செல பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்க ஃபுட் குடுக்குற அவாய்ட் பண்ணுவாங்க அப்பயு செல பேர் வீட்டுல என்னப் பண்ணுவாங்க பசங்களுக்கு ஃப்புட்டு் குடுக்குறாங்க அந்த பசங்க சாப்புறதுங்க ஒரு சில பசங்கதா சாப் ப்புடாதுங்க என்ன ப்ப அந்த டைம்லயும் நம்ம கொஞ்சோ எனர்ஜி க்க இருக்கணு கடைக்கி மறந்துவாங்க டாக்டர் கிட்ட போறது விட டாக்டர் போறத விட வீட்ல ஏதாவது செஞ்சு ஜோ இல்ல வாங்கி ஃப்ரூட்ஸ் வாங்கி தண் தெனமும் ஒரு ஃபுரூட் சாப்பிடுங்க கம்ப் சரி அப்டின்னு சொல்லிட்டு நம்ம குடுத் த்துறனு தெனமும் ஏதோ ஒரு ஃரூட்ஸ் சாப்பிட்டுச்சுக்கன்னா ஃபுல்பில் ஆயிடும் நமக்கு
ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் நம்ம செஞ்சு குடுத்துடணு ஏதோ ஒரு பயர் வகைய ஊற வச்சு சுண்டல் மாரி செஞ்சு குடுத்துடணும் டெய்லி இந்த மாதிரி பண்ணாதா ஹெல்த்தேவான் இப்ப நல்ல புள்ளகெலா என்ன பிரெஞ்சு ஃரைஸ் சாப்புடுதுக ஆயில்ல வந்து நல்லா பொறிச்சது கேக்குதுக ஸ்நாக்ஸுக்கு
ஏன்னா அது கண்கள் அது கண்களுக்கு வந்து அது வந்து அழகாத் தெரியுது டேஸ்ட்டா இருக்குன்ற நம்பிக் அந்த அந்த புள்ளைகளோட மூளையில போய் பதிஞ்சிருது அதப் பாக்க போது கடையில உள்ள ஸ்நாக்ஸ் ப்கும் போது அந்த பசங்களுடைய மூளைக்கு போய் இட்டு அ ஆஹாய இது சூப்பரா இருக்கும் போது நீங்க சான்ற அதையே நம்ம ஏ அதையே நம்ம பசங்களுக்கு ஆமா நீங்க நேத்து பண்ணீங்க அது இன்னைக்கி பண்ணித்தாங்க எனக்கு இல்லையா வேற டிஃப்ரெண்டா பண்ணித்தாங் ங்க நம்ம ஒரு நாள் நம்ம பண்ணி குடுத்துட்டா பசங்க கேக்குற மாரி தெனமு கேக்குற மாரி நம்ம வச்சுர்ணு நம்ம பசங்க நம்ம மா திர்னு எப்டியாவது நமக்குப்
ஆமா நம்ம எவ்ளோக்கெவ்ளோ வந்துட்டு நம்ம வந்து கடையில இருக்கிற ஃபுட்ட நம்ம வந்து வெளியில இரு வ க வெளில சாப்புர்ற ஃபுட்ட நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வாய்ங் குடுத்தா அத திருப்பி அத கடைலெதா பொய் வாங்கணூ அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு மூளைல இருக்கு நம்ம என்ன பண்ணணு கடைல வாங்கிதந்த நம்மினு வீட்ல செஞ்சு தரே அப்டின் சொல்லிட்டு நம்ம வீட்ல வந்து அத நம்ம ட்ரை பண்ணி நம்ம செஞ்சு குடுத்தா அது வந்து ஹெல்திக்கு ஹெல்தி ஆயிர்ச்சி நால்லா
இப்போல்லா இப்பொலா ஜாஸ் சியா வந்து பசங்க அ வெளியவு சாப்புட்றாங்க பாதி பசங்க இப்பொலா கண்ட்ரோல அய்ட்டாங்க வீட்ல சமச்சு சாப்புட்ணு ஹெல்த் தியா சாப்புட்ணு நம்ம வந்து திண்டநன்ன ஸ்டென்த்தார் கணுன்ட்டு நம்மல் லோடைய தா தாத்தா பாட் கியப் பாத்து கத்து க்குறாங்க ட்ல நம்மளோட தாத்தா பாட்டி அவுங்க அந்த காலத்து என்ன சாப்பாட்டாங்ளோ அததா இப்போ வ வந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டு வராங்க அம்மா அப்பா நம்ம அம்ப்பா நம்ம என்ன சாப்ட்ருப்போமோ அத அம்மா அப்பா சாப்ட்ருப்பாங்க ஃவுட் இப்ப கொண்ட்டு வராங்க இப் இப்ப ஹொம்ட்டூ அப்
ஆமா
மோது நெறைய்யா இப்டி என்ன பண்ணாங் இப்ப அதுக்கு மாறிட்டு வராங்க ஹெல்த்தியா சாப் புனு சோ ஹெல்தியா சாப்றதுனால நம்ம வந்து எவ்வுளோக்கெளோ நலா இரு ப்போ அப்டின்றது அவுகளுக்கு இப்பொ புரியுது பாதி பசங்க வந்து வன்ட்டாங்க முத ரொம்ப அடிட் ஆயிட் டிருந்தாங்க இப்ப சொன்னாஸ் சொல்ற பசங்க கேக்றளவுக் கு வன்ட்டாங் உள்ள வன்ட்டாங்க எல்லா பசங்களுமே உள்ள வண்ட்டாங்க அதுத நம்ம பசங்களையு கொண்ட்டு வந்தோ நோ
கண்டிப்பா இதெலா வந்துட்டு நம்ம வந்து நம்ம கைலதா ருக்குது இதெலா நம் பிள்ளைகள வந்து நம்ம எப்பிடியா ம்
முயற்ச்சி
செரி ம்
செய்தது தப்பு இல்லம்ப
அ ஆமா
எல்த்தி ஃபுட் சாப்டணு சாப்ட சொல்ணு என்னப்ல இல்லப்பா போங்க பா பால் மட் குடுச்சுட்டு போறாங்க பால் மட்டு குடுச்சுட்டு போவாங்க அப்ப ன்ன பண்ணாங்க இண்னைக்கு வேண்டா அப்டின்னு சொல்ட்டாங்க சோ பரவால்ல இன்னைக்கு நா விட்டுடே ஏன் விட் ன்னா ரெண்டு நாள் குடிச்சிருச்சுங்க நம்ம சொல்லி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எதுவுமே அவுங்க அடுத்த வாட்டி செஞ்சு கேட்கணு அப்ப நம்ம செஞ்சு கொடுக்கணு சோ இன்னைக்கு நான் விட்டது வந்து இன்னைக்கு ஒரு காரணோ வந்து செரி ரெண்டு நாள் நம்ப பசங்க சாப்பிருச்சுங்க நம் சொல்படி இன்னைக்கு அவுங்க சொல்படி விட்டுரலாம் அப்டின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டே இனி வந்து நாளைக்கு நான் வேற ஏதாவது டிஃப்ரெண்டா சென்ஞ் செய்ய செஞ்சு குடுக்க ட்ரை பண்ணுவே ச
ஆமா கண்டிப்பா நீங்க வந்து ட் ட்ரை பண்ணுங்க
ம் அது மாதிரி வந்து நம்ம வீட்ல வயசானவங்க இருந்தாலும் செரி நம்மளா இருந்தாலும் செரி நம்ம பேரண்டா இருந்தாலும் சரியா அவுங்களுக்கும் அதே நம்ம பழக்கப்படுத்தும் த்தணும்
ஆஹ்
பசங்க பாசத்துக்கு தாத்தா பாட்டிக்கிட்ட போய் நான் போறேன் சாப்பிடுறேன் எனக்கு நீங்க செய்யறதுல பிடிக் கில அப்படியும்ன்பாங்க அவுங்க என்ன பண்ணுவாங்க பாசத்த காட்டி அத கொடுக்கணுனு நினைப்பாங்க அவங்ககிட்டே சொல்லிடணும் அவங்களுக்கு அதையே நம்ம என்ன பண்ணணும் பிர்பேர் பண்ணி குடுத்துர்ணும் இத சாப்பிடுங்க உங்க வயசு க்கும் சரி எங்க வைக்கும் சரி எங்களோட பசங்கள் வய வயசுக்கும் சரி இதாயிரும் சேட்டிஸ்பேக்ஷன் ஆயிடும் நீ இத சாப்பிடுங்க அவுங்க வந்து உங்ககிட்ட வந்தாங்கன்னா சொல்லி நீங்க அமுச்சு விடுங்க சில தாத்தா பாட்டீங்க இத சாப் சாப்டுங்கன்னு சொன்னா சில பசங்க சாப்பிட்டுருவாங்க இல்ல இந்த இந்த மாரிலா நகசா பாசத்துனால என்ன பண்ணுவாங்க சாப்ட மாட்டாங்க சேரி ஓ கே அத வந்து நா புரியக்கணூ அவர்க்குமே ஸ் தெரி
ஆமா பெரியவங்களுக்கூ நம்ம வீட்லருக்க பெரியவங்களூ நம்மள புரிய வெக்கணூ புரிய வச்சு இது சாப் இது சாப் ப்ட சொல்லுங்க இத சாப்ட வைங்க இதுலதா ஹெல்தி இருக்குது இதுலதா ஆரோக்கியோ இருக்குது அப்டின் நம்ம சொல்லி புரிய வச் சதா நம்ம வந்து ஹெல்தியானது நம்ம லைஃப வந்து நம்ம பாக் பாத்துக்கிற முடியூ
ஆமா இப்போ இப்போ உள்ள பசங்க என்ன பண்ணுதுங்க கடக்கி கடக்கி வான்னு புடுது அந்த சிப்ஸுப் பாக்கெட்டு அந்த என்ன எண்ணேல செஞ்சிருப்பாங்கன்னே தெரியாது இது அந்த மாரி ஒரு லை டம்ஸ் த சாப்